உம்
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்ன்னா நா எதுக்காக கூப்ட்டே அப்டின்னா அ இப்போ சிலவங்க வந்துட்டு என்னோட கூட வந்து பழகுறவங்கலாவது ஆகட்டும் சரி இல்ல சில நபர்கள் ஆகட்டும் சரி நா வந்து பாத்துருக்கே இப்ப வந்து அவுங்களுக்கு எதாவது ஒரு பொருள் வந்துட் ச்சே அவுங்களுக்கு அ எப்டி சொல்றது அவுங்களுக்கு வந்து புடிக்கல அப்டின்னா அது வந்து சிறு வயதுல வந்து அவுங்களுக்கு பிடிக்கல அப்டின்னாலுமே வருங்காலத்துல அவுங்க பெருசாானாலுமே வந்து அந்தோ ஒ ஒரு உணவாகட்டு இல்ல ஒரு எடத்துக்கு போறதாகட்டு சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மலை பிரதேசம் போறது ரொம்ப பிடிக்கும் சிலவங்களுக்கு கடல் இததா புடிக்கு சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்ன்னா தண்ணியில் போய் எறங்கி வெள்ளாடறதுக்கு புடிக்காது சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசைவம்ல வந்து அ ச அசைவம் சுத்தமா சாப்ட்றதே புடிக்காது ஆன குடும்பத்துல இருக்க எல்லாரு சாப்புடுவாங்க அவுங்க மட்டு குறிப்பிட்ட நபர் சாப்புட மாட்டாங்க இந்த மாரி விஷ்யங்கள் நறைய கேட்டதுண்டு எ சின்ன வயசுலத்துல நா அந்த பழக்கம் வந்து பழகிட்டே வராங்க பெருசானதுக்கு அப்புறோ அத ஏன் விடமாட்டேங்கிறாங்க அந்த மாரி நீங்க எதாவது கேட்டதுண்டா பாத்ததுண்டா இல்ல உங்க குடும்பத்தினர் அப்புடி யாராவது அப்புடி இருக்காங்களா அதப்பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
கண்டிப்பா உம் இப்ப பாத்தீங்கென்னா வந்துட்டு எனக்கு வந்து நா அந்த மாதிரி இது பிடிக்காாத பிடிக்காதுன் சொல்லிட்ல்லா இது வரைக்கு நா அப்பாடி இருந்தது கடையாது ஆனா வந்துட்டு என்னோட அக்கா வந்து அந்த மாதிரி இருந்திருக்காங்க அவுங்களுக்கு வந்து இப்ப அந்த தயிர் வந்து எடுத்தாவே வந்துட்டு அவுங்களுக்கு அந்த இத பாத்தாலும் புடிக் பிடிக்காது அத பக்கத்துல கொண்டு வந்தாலே வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு அப்டின்ற மாதிரி அந்த அளவுக்கு அத வந்து வெறுக்கற மாதிரி அவுங்க பண்வாங்க ஆனா வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி நா இது வரைக்கு இப்போ ஒரு சாம்பார் பண்ணாவோ அது அந்த காய எல்லா கீழே நின்னுட்ருக்கு மேல இருக்கற தண்ணியை மட்டு எடுத்து ஊத்தி ட்டுவாங்க எனக்கு அத பாத்தாவே எனக்கு கோவோ கோம்மா வரு என்ன இப்புடி பண்ணிட்ருக்க என்ன காய் மட்டு நாங்க மட்டு உ்காந்து சாப்புடணுமா நீ சாப்புட மாட்டியா அத கலக்கி ஊத்திக்கிறதுக்கு என்ன அப்டின்னு சொல்ட்டு நா திட்டுவே இப்ப பாத்தீங்கென்னா வந்து ஒரு கல்யாணோ ஆனதுக்கு அப்புறமு செரி அவுங்க இன்னும்முக் கூட அதே மாதிரிதா ஒரு தயிர் வந்து சேத்துக்காம இருக்கறது அதன அதே அதே வந்துட்டு அவுங்களுக்கு ரெண்-ரெண்டு பெண் கொழந்தைங்க இருக்காங்க அதே மாதிரி அவுங்க அவுங்க அப்புடி இருக்கறதுனால என்ன ஆகுதுன்னா அவுங்களோட பசங்களு வந்துட்டு அதையே அப்டி ஃபாலோ பண்ணிட்றாங்க ஒரு தயிர்ன்ற ஒரு விஷ்யமே வந்து சேத்துக்காம வந்துட்டு அப்டியே இருக்கறது இந்த தயிருன்ற ஒரு விஷ்யோ சேத்துக்காம இருந்தா வந்து நமக்கு ஒடம்பு எந்த அளவுக்கு வந்துட்டு சூடாகும் அப்டின்றதெல்லா அவுங்க புரிஞ்சுக்காம வந்துட்டு அந்த மாதிரி இருக்கறது வந்துட்டு இ இன்னு கூட அவுங்க அப்புடி இருக்கறதுனால அவுங்க பசங்களுமன அதே மாரி ஆயிட்டு வராங்க அப்டின்னு சொல்ட்டு நா சொல்லுவே அது வந்துட்டு நம் நம்ம அப்புடி இருந்தாலு வந்துட்டு நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து அந்த விஷ்யத்த வந்து அத அப்புடியே வந்துட்டு ஃபாலோ பண்ணாம வந்துட்டு நம்ம அத அத மாத்தி விட்டு அவுங்களுக்கு வந்து அந்த விஷ்யத்த வந்து கொடுத்து நம்ம பழக்கணு அப்புடின்னு சின்ன வயசுல வந்து நம்ம கொடுத்து பழக்கறதுல தா வந்துட் ட்டு அந்த அந்த லைஃப் ஃபுல்லாங் வரோ அப்டின் சொல்லு வாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து உம் சின்ன கொழந்தையாருக்கும்போதே அந்த ஒரு தயிரை கொடுத்து பழக்கிருந்தா வந்துட்டு அது ஒடம்புக்கு எவ்ளேவு நல்லதுன்றது நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்ட்டு அத வந்துட்டு நம்ம மாத்திருக்கணு அப்புடின்னு நெனைக்கிறே நமக்கு புடிக்காது அப்டின்றதுனால வந்துட்டு அத அப்புடியே வந்து ஃபாலோப் பண்ணிட்டு வரதுனால ஏன்னா நமக்கு என்ன புடிக்குதோ அததா வந்துட்டு நம்ம நம்ம என்ன பண்றோமோ நம்ம நல்லது கெட்டது எது பண்ணாலுமே நம்ம கொழந்தைங்க வந்துட்டு நம்ம அத பாத்து அத கத்துப்பாங்க அப்பிடின் நானே எப்பயுமே அத நா ஆஹ் யோசிச்சதுண்ட அதனால வந்து நா வந்து ஒரு பாவக்கவா இருந்தாலு ஸ் கூடாதுன் சொல்லிட்டு நா சாப்பிட்ற பழக்கமிருக்கு அதனால அவங் வந்துட்டு அந்த மாரி சாப்படாததுனால அத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு உங்க பசங்களு வந்துட்டு எனக்கு அத வேண்டா இத வேண்டா நா அத சாப்ட மாட்டே இத சாப்ட மாட்டன் பழகிட்டாங்க அதனால இப்ப கூட நா சொல்வே அத நீ வந்துட்டு அப்ப இருந்தே ஒழுங்கா சாப்ட்ருந்தேனா பாத்தியா இப்ப வந்து டு இந்த மாதிரி ஆயிருக்காது இனி ஒழுங் லா சாப்ட்ருக்னு அப்டின் சொல்ட்டு அட்லீஸ் நீ சாப்பிட்லனா கூட பரவால்ல அத வந்துட்டு அந்த ஒரு இத நம்ம பசங்க முன்னாடி காட்டாம வந்து பசங்களுக்கு ஒழுங்கா குடுத்துருந்தா அவங்களு வந் ஆஹ் சாப்ட்ருப்பாங்க இப்ப அவங்கலா பெரிய பசங்க ஆயிட்டாங்க ஆனா வந்துட்டு இன் இன்னு வந்து அந்த ஒரு ஆ இந்த தயிர் மேல இருக்கிற வெறுப்பு வந்து இன்னு க கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லலா அதனால வந்துட்டு எப்யுமே வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணு போது கொஞ்சோ யோசிச்சு பண்ணணு அப்டின்னு நெனைக்கிறே அத வந்து நம்ம வந்து இந்த வெறுப்ப காட்டிட்டே இருந்தாலு பெரியவங்க ஆக ஆக நமக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்காமயே போயிடு நம்ம சுத்தி இருக்கிறவங்களு அதை அப்டியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க அப்படின்னு நெனைக்கிறே அதனால வந்து நம்ம எதையா இருந்தாலு யோசிச்சு செய்யணு அப்டின்றதுதான் நா சொல்ல வறேன்
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க இப்ப நீங்க சொல்லும் போதும் வந்துட்டு அவங்க தயிர் உணவுகளை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்ப வந்து தயிர் உணவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நெறைய தயிர் உணவர்கள் இருக்கு ஒரு மோர் ஆக அப்றம் இல்ல வந்து ஒரு கெட்டி தயிரயோ சொல்லுவாங்க அந்த உணவாகட்டும் அதெல்லா வந்து பாத்தா இன்னும் சிலது வந்து பாத்தீங்கன்னா பால் நெறைய நபர்கள் வந்து சாப்ட மாட்டாங்க டாங்க நா பால் ல வந்து ஒரு பால் கோவா செஞ்சாலு சாப்ட மாட்டே ஒரு பால் வந்து ஒரு பூஸ்ட் கார்லிக்ஸ் போட்டு கொடுத்தாலு சாப்ட மாட்டே பால் எந்த வடிவத்துல வந்தாலும் நா சாப்ட மாட்டே அப்படிங்கிற மாரி நபர்கள் எல்லா இருக்காங்க அந்த மாரி சரி உங்களோட சகோதரி வந்து இருக்காங்களா இல்ல அவங்க வந்து இல்ல தயிர் மட்டு குறிப்பிட்டு தயிர் மட்டும்தா சாப்பிட மாட்டே அப்டிங்கிற மாரி இருக்காங்களா
அ குறிப்பிட்டு அந்த தயிரோட இது இந்தந்த ஸ்மெல் மட்டு பிடிக்க மாட்டேங்குது அப்டின்னுதா சொல்லுவாங்க அந்த மோரும் சரி அந்த தயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வந்து கொடுத்தாலு வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனா பால் உணவு பொருட்கள் எல்லாமே உட்கொள்வாங்க பால் சாப்பிடுவாங்க அது இல்லாம வந்துட்டு இந்தப் பன்னீர் அதெல்லாம் சொல்றாங்களே எல்லாமே வந்து சாப்டுவாங்க ஆனா வந்துட்டு அந்த தயிருன்ற ஒரு விஷயொ ஆனா வந் இப்பொதா வந்து கொஞ்சொ ஒரு நாப்பது வருடங்களுக்கு அப்றமா வந்து இப்பொ அவங்களுக்கு தோணுது அய்யோ நம்ம அப்பய்வே சாப்ட்ருக்கணு தயிருன்ற ஒரு விஷயொ ஏன்னா அதுலதா குட் பேக்டீரியா ஆ அது வந்து டு நிறைய இருக்கு அப்டின் சொல்லுவாங்க இந்த கட்ஹெல்த்துக்கு ஒட அந்த வயிற்று பிரச்சனைக்கு எதுக்குமே வந்துட்டு அந்த தயிர் வந்து அவ்ளோ ஒரு குழுமை குடுக்கு உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம பாத்துக்குன்றது வந்துட்டு நம்ம வந்து டாக்டர்ஸ்லா இப்ப சொல்லி நம்ம கேக்குறோ இல்லையா இப்ப ஏதாவது நம கோவம் வயிரு பிரச்சனை வந்தாலே வந்து ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கோங்க அப்டின்தா சொல்லுவாங்க ஏன்னா வந்துட்டு அதுல அவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு இப்பதான் வந்துட்டு அவங்க வந்து இந்தவயிர் பிரச் பிரச்சனைலாம் மாத்தி மாத்தி ஏதா ஒண்ணு வர்றதுனால அவங்க புரிஞ்சிக்றாங்க நம்ம வந்துட்டு அப்பவே சாப்பிட்ருக்கணுன்னு இப்ப வந்துட் டு கொஞ்சொ கஷ்டப்பட்டுட்டு அந்த மூக்க மூடிக்கிட்டு கொஞ்சொ மோர் கலக்கி குடிக்கிறது அப்றொ தயிர வந்து சாதத்துல போட்டு பெசஞ்சு சாப்புட்றது கொஞ்சொ கஷ்டப்பட்டுட்டாது வந்துட்டு அது நமக்கொடம்புக்கு நல்லது அப்டின்ற ஒரு உ ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு நம்ம எடுத்துக்கணு அப்டின்றது காவ் கஷ்டப்பட்டு எடுத்துக்கறாங்க அதையே வந்துட்டு அவங்க பசங்களுக்கு சொல்றாங்க இத வந்துட்டு நாந்தா இப்டி பண்ணிட்டே நீங்க வந்து சாப்ட்டே ஆகணு அதனால நீங்க இத சாப்பிட்டீங்கனா வந்துட்டு இந்த வயிர் பிரச்சனை எல்லா எதுவும் வராம இருக்கு அதனால கண்டிப்பா சாப்புடுங்க அப்டின் சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க இப்ப நா க்ற அத அதே மாதி பாத்திங்கனா என்னோட ஆஹ் என்னோட பெரியப்பா பொண்ணு வந்துட்டு பாத்தீங்னா சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு என்னா வெறும் பால் மட்டுந்தா குடிப்பாங்க ஒரு சின்ன சின்ன பொண்ணு வந்த ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்குமே என்ன பண்ணாங்கன்னா எதுவுமே சாப்ட மாட்டாங்க இட்லி தோசை இந்த மாதிரி எந்த ஒரு உணவு பொருட்களுமே சாப்ட்டாங்க வெறும் பால்ல மட்டுமே வந்து சாப்ட்டு அவங்க வந்துட்டு இருந்தாங்க அப்டின் சொல்ட்டு நாங்க கண்ணார பாத்துருக்கோ அது எப்டி அவங்களால அப்டி இருக்க முடிஞ்சதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா வெறு காலைல எழுந்த ஒடனே ஒரு பால் சாப்ட்டு குடிப்பாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரோ கழிச்சு திருப்பியு மத்யானோ ஒரு டிஃபன்க்கோ ஒரு பால் தா குடிப்பாங்க மத்தியானொ லன்ச்சுக்கு பால் தான் குடிப்பாங்க இப்டியே வந்துட்டு வேற எது சாப்ட்டாலுமே அவங்களுக்கு ஒத்துக்கவு ஒத்துக்காது வேற எதுவுமே சாப்பிடவு மாட்டாங்க அப்டின் சொல்ட்டு நான் சொ பாத்ருக்கே நானு அப்டி அந்த மாதிரி அவங்க இருந்தாங்கன்னே தெரியல அப்றம் ட கொஞ்சம் பெருசா ஆக ஆக தா வந்து ஒரு ஆறு ஏழு வயதுக்கு அப்பறமா தா வந்துட்டு அவங்க நார்மல் உணவு பொருட்கள் சாப்பிடவே ஆரம்பிச்சாங்க அதுவு வந்துட்டு எப்டின்னா ஒரு இட்லின்னு எடுத்துக்ட்டோனா அதையு வந்து பால் தொட்டு சாப் பிட்றது ஆ அப்புறொ தோசையாருந்தாலு பாலை ஊத்தி சாப் பட்டது அந்த மாதிரியே வந்துட்டு அவங்க பழகி பழகி அதுக்கப்பறமாதா அவங்க நார்மல் உணவ வந்து சாப்டவே ஆரம்பிச்சாங்கன் சொல்ட்டு சொன்னாங்க அது எப்படி அந்த மாதிரி அவங்களால அப்டி இருந் அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே சில பேர் க வந்து அதே மாதிரிய அப்படியே அவங்க பழகிட்றாங்க அவங்களால மாத்திக்கவே முடியா மாட்டேங்து அப்டின் சொல்லா ஆனா இ இத்தனை வருடம் கழிச்சு ஒரு அவங்களுக்கு நாற்பது வருடம் மேல ஆகுது இப்ப அவங்ககிட்ட வந்து அத பத்தி பேசணொன்னா அவங்களுக்கே சிரிப்பா வருது ஐயோ நா வந்து அந்த மாரி இருந்தன நா வந்து அந்த மாரி பணிட்ருந்தனா அப்டின்ற மாரி ஆனா இப்பொ வந்து பெரியவங்க ஆனதுக்கப்றொ நார்மல் உணவு வந்து நம்ம சாப்புட்ற மாதிரி அவங்களு சாப்ட்டு நார்மலா இருந்துட்ருக்காங்க அப்டின் சொல்லாம் சில பேருக்கு வந்து அந்த மாதி வந்து சின்ன வயசுலந்தே சில விஷயங்களை வந்துட்டு விட முடியாம அப்படியே கண்டின்யூ பண் ராங்க அப்டின் சொல்லா நாலு ஆக ஆக தான் அத வந்து மாத்திட்டாங்க அப்டி நெனைக்கிறே
பரவால்ல தோழி ரொம்ப ஒரு நல்ல விஷயமே சொல்லிருக்கிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நானுமே வந்து அப்படிதா எனக்கு வந்துட்டு ஆரம்பத்துல இந்த அசைவ உணவு எல்லா வந்து பாத்தைங்கன்னா ஆஹ் இந்த மட்டன் அதெல்லா வந்து பாத்தைங்கன்னா நா நல்லாதா சாப்ட்டுட்ருந்தே நடுவுல இடையில வந்து பாத் திங்கனா நடுவுல தா வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் வந்து என்னால சாப்ட முடியல ஏ அப்டினு வந்து பாத்திங்கனா அப்ப வந்து குடும்ப சூழ்நிலை வேற மாதிரி இருந்தது அஹ் நமக்கு அதுக்கான ஒரு நேரமும் ஒரு டைமும் வந்து இல்லனே சொல்லலாம் அந்த மாதிரி பொயிட்ருந்தது அதேயா அதுக்கப்பறம் வந்து இப்ப வந்து ந நெறைய முறை வந்து தனா மட்டன் சாப்புட்னும் முயற்சி பண்ணிருக்கே எப்ப சாப்ட்டாலுமே நம்ம ஒரு மட்டன்ல எந்த ஒரு எடுத்து எடுத்து சாப்ட்டாலுமே எந்த ஒரு தனியா நம்ப ஈரல மட்டும் எடுத்து சாப்டாலும் சரி இல்ல நம்ம நார்மலா சாப்ட்டு கொழம்பு சாப்ட்டலும் சரி இல கிரேவி மார் இல்ல பொரியல் மாரி செஞ்சு சாப்ட்டாலுமே செரி நம்ம மட்டன்ல எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு வந்து ஒடனே அலர்ஜி வந்துருது தோழி அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சிரமமான இதா இருக்கு அதுலயு வந்து எங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தப்பட்டு சொல்றாங்க ஒரு நல்லா சாப்ட வேண்டிய வயசு இந்த வயசுல உனக்கு இப்டி வந்ததுன்னா இன்னு குழந்தை பொறக்கும்போது அந்த மாரி சமயத்துலல்லா நறையா வந்து இந்த மாரி அல் ர்ஜி உணவுகள் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது வரு ஏனா அந்த சமயத்துல வந்து நம்மனால இந்த மாரி ஆக்டிவா எடுத்து க்க முடியல அப்டிங்கபோது அது அதுல இருக்கற அந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கெடைக்காம போய்டு இல்லைங்களா அதனால் ரொம்ப சங்கடபதில் சொல்றாங்க இந்த நடுவுல மட்டும் இந்த ஒரு ஒரு வருஷோம் எடுக் காதனால உணவு இங்க ஒ ஒ அசைவ உணவு எடுக்காதனால வரக்கூடிய நாட்கள் இப்ப நம்ம சாப்ட முடியாத முடியாம ஆகுது இல்லையா இந்த மாரி வந்து நீங்க எங்கயாவது வந்து கேள்விப்பட்டது உண்டா ஏனா நாங்க நா வந்து மருத்துவமனைல டாக்டர்க்கிட்ட சொன்னாலுமே அவுங்க வந்து பிரி இனிமேல் நீங்க வந்து மட்டன் வந்து எடுத்துக்காதீங்க அப்டின்தா சொல்றாங்களே தவுர அதுக்கான ஒரு சொலியூஷன் வந்து அவுங்க சொல்றது கடையாது. சோ ஆஹ் இந்த மாதிரி நீங்க எதாவது கேள்விப்பட்டது உண்டா நடுவுல வந்து திடீர்னு இந்த உணவு விட்டதுனால அதுக்கப்புறோமா அத உட்கொண்டா அலர்ஜி வருது இது மட்டும் இல்ல எனக்கு வந்து சீம்பாலுமே வந்து இப்போ அந்த ஒரு மாரிதா இருக்கு சீம்பாலுமே வந்து மொதலெல்லா அவ்ளோ நா சாப் டுவே ரொம்போ புடிக்கும்னு சாப்டுவே இப்போ சமீபத்துல என்ன தோட்டத்துல வந்து கொண்டு வந்திருந்தாங்க மாடு கண்ணு போட்டுருந்ததுன்னு என்னோட கணவர் வீட்ல ன்கோ அது சாப்ட்ட அது எனக்கு ரொம்ப ஒரு ஃபுட் அலர்ஜி மட்டன் சாப்ட்டா என்ன ஃபுட் அலர்ஜி வந்து கொண்டு வருமோ அத விட பத்து மடங்கு அதிகமா வந்து எனக்கு கொண்டு வந்தது இந்த மாரி எதாவது நீங்க கேள்விப்பட்டது உண்டா தோழி
கண்டிப்பா ஆமா சில பேருக்கு வந்துட்டு சில உணவுகள் வந்து ஒத்துக்காது அந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்ச நாள் உட்கொள்ளாத போது உங்களுக்கு அந்த பாடி சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா அதனால திருப்பியு வந்துட்டு அத நீங்க சாப்டும் போது உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்துன்னு நெனைக்கிறே சில பேருக்கு அந்த மாரிதா இப்ப பால் உணவு சேத்து ட்டா வந்துட்டா அலர்ஜி வரும் இல்லனா அந்த பருப்பு வகைகள்லா வந்துட்டு சேத்துக்ட்டா என்னோட கணவருக்கு அந்த மாரிதா இப்ப அந்த அ தானிய வகைகள்லா இருக்கில்லையா அத வந்து ஊற வெச்சு அத வந்து சாப்ட்டோம்னா வந்துட்டு அவுங்களுக்கு அது ஒத்துக்காது கையிலேலா அலர்ஜி மாதிரி வந்து ஒரு மாதிரி இதாக் கு அதனால வந்துட்டு டாக்டர் வந்து அதெல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்டின்னு சொல்றாங்க அது இல்லாம வந்துட்டு இப்ப லைட்டா கொஞ்சோ வெளிய போய்ட்டு வந்தாலே கொஞ்சோ டஸ்ட் அந்த மாரி இருக்கறதுனால வந்துட்டு அந்த கோல்டு வரது அந்த மாரி சில பேருக்கு அந்த அலர்ஜி இருக்கறதுனால வந்துட்டு அந்த அஹ் பொருட்கள வந்துட்டு அவுங்க தவிர் த்துக்கறதுதா நல்லது
அ தோழி தோழி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு இன்னொரு தொடர்புல நம்ம இணைவோ. தோழி நன்றிகள் தோழி நன்றி